அலோ வணக்கம் தோழி கேக்குதுங்ளா ஆ கேக்குதுங்களா ஆ கே நீ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
க்கே அப்றோ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க
இல்லங்க நா இன்னி சாப்புல இனி தா சாப்புட்ணுஈவ்னிங் வந்தோனே சாப்பாடு என்னன் கேட்டே
ஆ ஓகே
நா வந்து எப்போமே சோறு சோறுந்தாருப்பே வந்தோன சாப்பாடு கேட்டா சாப்பாடு வந்து இல்ல அப்றோ தரேன் சொன்னாங்க தரவே இல்லங்க நானு பசில அப்டியே ஒக்காந்துட்ருக்கே
சேரி சேரி சேரி சேரி அம்மா லேட்டா செய்வாங்ளோ என்னமோ
தெரிலைங்க ஈவ்னிங் நா ஃபர்ஸ்ட்டு சோ காலேஜு விட்டு வந்தோனே ஃபஸ் ஓபன் பண்ணது சோத்து பானயதா வந்தா எப்போமே வந்து பாப்பே இன்னக்கி அம்மா காலைல சொன்னாங்க செரி சாம் ர சோருக்கு சொன்னாங்க ரசோலா சாப்ட மாட்டே சட்டி உப்பு பண்ற சாம்பார்ருக்கு சாம்பார்ருக்கு சாம்பார் பிடிக்கு பட் எப்ப வச்ச சாம்பார்ன் தெர்லயா சோ யோசனைல இருந்துட்டு கேக்றே அப்றோ தரேன் சொன்னாங்க என்ன சாப்பாட்னு தரவே இல்லங்க நாலு மணிக்கு கேட்டே மணி வந்து எத்தன தெரிமா எட்டராயிட்டுங்க
ம் ம்
இருக்க வேண்டியதா சாப் ம் நீங்க என்ன பண்றீங்க சாப் என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
நா சாப்டே தோசைங்க தோச வெங்காய சட்னி
ஓ நீங்ளே சமச்சிட்டீங்களா
ஆ ஆமா நா இன்னக்கி ஏர்ளி யாவே சமச்சிட்டே
ஓ
ம்
ம் ம் எப்டி நீங்க வந்து இப்ப எப்டி ஒர்க் பண்றீங்களா இல்ல
இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஃபு
ஓகேங்க
ஆ நீங்க என்ன படிச்சுட்ருக்கீங்க பி காம் பி காம் முடிஞ்சோனே என்ன பண்ண போறீங்க
லைக் எம் காம் போட்டு சி எஃப் ட்ரை பண்ணு தென் வந்து சீகோடஸ் டி என் பி சி எக்ஸாம் இன்னு இந்த இயர் ட்ரை பண்லான்ட்ருக்கே பாக்கணு
செரி ஓகே ஓகே ஏ பி காம் முடிச்சிட்டு எம்
எம் காம் எம் காம் ஆர் எம் பி ஏ எம்பி எம் காம் ஆர் எம் பி ஏ போடுவே
எம் பி ஏ வா ஓகே எம் பி ஏல எம் பி ஏல நெறைய இருக் எம் பி ஏ வந்து நா எம் பி ஏ தா முடிச்சிருக்கு என்ன எம் பி ஏல வந்து ஏதாவ என்ன எடுக்கறதா ஐடியா இருக்கு
இன்னு நா முடிவு பண்ல இனிதா அதுக் முடிவெடக்கனு எது எடுத்த ஓகேவ இருக்குன்னு சொல்லுங்க
ஹெச் ஆர் எடுங்க
ஆ ஓகேங்க ஓகேங்க
ஹெச் ஆர்னா என்னனு தெரியுமா
ஹெச் ஆர் சம்திங் கேள்விப்பட்ருக்கே பட் இதுவரைக்கு
ஹூமன் ரிசோர்ஸ் ஹூமன் ரிசோர்ஸ்சு அத பத்தி நா எக்ஸ்பிளைன் குடுக்குறே உங்ளுக் கு ஆக்சுவலி நா வந்து ஒரு அப்டியே டென் இயர்ஸ்ச அங்கதா அதுல தா ஒர்க் பண்ணே அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளேனே எக்ஸ்பிளனேஷன் குடுக் அப்றோ நா வந்துட்டு அ இது து
ம் சொல்லுங்க
ஹெச் ஆர் என்னா ஒரு என்ன அப்டிங்கிறது மாரி சொல்றே செரியா என்னென்ன ஒர்க் பாப்போம்னு அப்டிங்கற மாரி சொல்றே செரியா எம் பி ஏ முடிச்சுட்டு ஹெ ச் சார் மேனேஜரா போயி உட்காருவ அப்டின்னு சொல்லுவாங்க எல்லாரு செரிங்களா அதுக் அதுலே நெறைய இருக்கு ஹெச் ஆர் எக்ஸியூட்டிவ் இருக்கு ஹச் ஆர் மேனேஜர் இருக்குது ஹெச் ஆக்சுவலி நம்ளுக்கு அதுலல்லா போனோம்னா சேலரி எல்லா கொஞ்சோ ஒரு ஒரு லோ லெவல்ல தா இருக்கு அந்த எக்ஸ் பீரியன்ஸ் ஆளுக்கு தா ஹெச் ஆர் மேனேஜர் அப்டிங்கிறாங்க பாருங்க அங்கதா ஒரு ஃப்டி போய் டச் ஆகு ஃப்டி சிக்ஸ்டி ஃகோல் யூனிட்டே பாக்குற மாரி இருக்கு நெறைய யூனிட்ஸ் இருக்கு அதுலே பிரான்சஸ் எல்லா இருக்கு அந்த மார இப்போ ஒருக்கு பேசிக்கா எந்த கம்பெனி எடுத்தாலு இப்போ ஒரு நக கட துணி கட ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றாங்கன்னா பனியன் கம்பெனி இருக்கு பாருங்க ஆ பன் யன் வந்துட்டு கட்டிங்ல இருந்து பேக்கிங் வரைக்கு இருக்கு செரிங்களா இப்ப வந்து ட்டு உள்ள ஒரு எம்ப்ளாயி வறாங்கன்னா அவுங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்து இன் அவுட் அவுங்க வந்து எப்ப வர்றாங்க எப்ப போறாங்க அது மார அவுங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பேசிக் நீட்ஸ் எல்லாமே நம்ம தா பாக்கொணு என்னென்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் எடு அப்றோ வந்து தீ புடிச்சதுன்னா அவுங்க வந்துட்டு சேஃப்டியா எ எப்டி வந்து சேஃப்டியா வெளியேறுன்னு அது போக அந்த ஃபயர் எக்ஸ்டிங் யூசர் எல்லா இருக்கு பாருங்க அதுக்கு அ அது வந்து எப்டி இது பண்ணணு அப்டின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணணு அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்பிள் எப்போ ஒரு ஆய் எக்ஸாம்பிள்க்கு சொல்றே ஒரு கட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குனா கட்டிங்ல ஒரு டென் மெம்பர்ஸ் ஒர்க் பண் டங்கன்னா அதுல வந்து நம்ம டூ மேம்பர்ஸ்க்கு அந்த மாரி ட்ரைனிங் குடுத்து இருக்கணு ஃபயர் எக்ஸ்டீங் யூசர் ட்ரைனிங் குடுத்து இருக்கணு இப்போ பொண்ணுங்களுக்கு அதே அளவுதா சம உரிமை குடுக்கணு அதே மாரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டே அப்டிங்கறது ஒரு நைன் ஓ க்ளாக்ல இருந்து ஃபயோ ஓ க்ளாக் ஒர்க் பண்றது இல்ல டென் ஓ க்ளாக் இருந்து சிக்ஸ் ஓ க்ளாக் அதுக்கு மேல நம்ம ஒர்க் பண்ணம்னா டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணனா ஃபோர் ஹவர்ஸ் சேல்ரி எங்கேயுமே தெரிஞ்சிக்கங்க துணி கட நகை கட எங்கேயுமே டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா போர் அவர்ஸ் சேல்ரி குடுப்பாங்க குடுத்துதா ஆகனு அது கவுர்மெண்ட் ரூல்ஸு
சேரிதாங்க
அப்பற வந்து டைமிங்ஸ் எல்லா கரெக்டா குடுக்கோனு அவுங்களுக்கு அஹ இது டபளாக் கேக்
தோ லைக் ஒன் சம் ப்ராப்ளம் இருக்கும் போல ஓகேங்க சொல்லுங்க
ஹே அப்றோ வந்துட்டு ஹம் அவுங்களுக்கு வந்துட்டு பேசிக் நீட்ஸ் ஒண்ணா என்ன அப்டினா ஆ கேன்டீன் அரேஞ்ச் பண்ணி குடுக்கோணு சாப்ரக்கு உக்காந்தே கேங்குக் குடுக்கோனு அதுக்கப்பற வந்து தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி அது குடுக்கோனு அப்பறோ வந்துட்டு ஓ இது போக நம்ம மெயின்டென் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ் நெறையா இருக் கு கவுர்மெண்ட்ல கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி நடத்துறதாந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூட் குடுக்கு இந்த கம்பெனி இந்த தேதில ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த கவுர்மெண்ட் வந்து நாங்க அப்ரூவ்ட் கேடுத்துருக்கோ இந்த கம்பெனி நடத்தலா அப்டின்ட்டு அதையே நம்ம தா ஃபாலோ பண்ணணு அது போக வாட்டர் டெஸ்ட்டு அ அப்றோ வாட்டர் டெஸ்ட்டு அப்டிங்கறது இப்ப அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க இல்லையா தண்ணி அந்த டெஸ்ட் எடுத்து லேபுக்கு அனுப்பி அந்த லேபோட ரிப்போர்ட் வெச்சி நம்ம வெச்சிக்கோனு எப்ப கவுவர்மெண்ட்ல இருந்து வந்து கேட்டாலு நா ங்க டெஸ்ட் எடுத்திருக்கோ அப்டின்னு சொல்லி நல்ல ஆ எதுமே பண்ணல அப்டின் அதே மாரி ஜென்ரேட்ருக்கு ஜென்ரேட்டர் வந்து நல்ல கண்டிஷன்லயா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அதுவு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் குடுக்கோணு
ஓ
அந்த மாரி நெறையா இருக்குது இது ஒரு ரெண்டு விஷ்யந்தா நா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கே இதெல்லா வந் து ஒரு டாக்கும் ஒரு பெயி பேக்டரி பைல்ஸ் அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆக்ச் பிலீவிய பேக்ட்ரி பைல்ஸ் அப்டின்னா இ ஒரு நெறைய டாக்குமெண்ட்ஸ் வரும் அது மாரே இ எஸ் ஐ பி எப் பல்லாம் புடிப்பாங்க இத்தன மெம்பர்ஸ் இந்தா இ எஸ் ஐ புடிக்கோணு இத்தன மெம்பர்ஸ் இந்தா பி எப் புடிக்கோணு அப்டின் ரூல்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு டாக்மெண்ட் ரெடி பண்ணோணு அது போக இ எஸ் ஐ பி எஃப் புடிக்கோணு அதே மார அந்த அவங்க வர்றாங்க இல்லியா ஹலோ ஒரு எம்ப்ளாயி வராங்க இல்லியா அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரிலியோ புரியிதா புரியிலியா ஆ ஒரு எம்ப்ளாயி வராங்க அவங்களுக்கு இ எஸ் ஐ பி எஃப் புடிக்கறோ இல்ல சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏதாவது ஆகுது அப்டிங்கற ஒரு பட்சத்துல வந்துட்டு என்ன பண்ணோணு அப்டின் சொன்னா அதுல வந்து ஒரு நாமினி பேரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹஸ்பண்ட்டுனா வைப் சோ வைஃப்னா ஹஸ்பண்ட்டு அப்டின் சொல்லிட்டு அதுல நாமினி நேமு கண்டிப்பா மென் சன் பண்ணிருக்கோனு அது அது போக அந்த ஒரு ஒரு பர்சனல் ஃபைல் அவ்ங்க அவ்ங்களுக்குனு ஒரு ஃபைலு அதலியூ ஒர் இருவத்தி அஞ்சி முப்பது பேஜஸ் இருக்கு அதுல என்னென்ன இருக்கு அப்டின் சொன்ன கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு பக்கம் வந்துட்டு அவங்களோட போட்டோ அவங்களோட அட் ஸு பேரு வயசு அப்புறோ ஃப்ரூப் கண்டிப்பா வாங்கணு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்டின்னு சொல்லி ப்ரூஃப் வாங்கோனு இல்லாட்டி அதுக்கு கீழ ஒர்க் பண்ணா பண்ணலா ஒரு சிக்ஸ்டீன்ல இருந்து எயிட்டீன் வர்க் பண்ணலா பட் அந்த அவுங்களுக்கு வந்துட்டு அந்த மார வேல குடுக்கறவங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் தா வேல குடுக்கணு ஃபோர் ஹவர்ஸ் கம்பல்சரி நம்ம படிக்கவெக்கோனு
ம்
அந்த மாரெல்லா ரூல்ஸ் இருக்கு
ம் லைக் நா வந்து ஹெச் ஆர் வந் இப்போதைக்கு நா வந்து ஐ என்னோட தாட் என்னன்னா ஒன்னு சி ஏ ஆர் டி எம் பி சி இல்ல வந்து எனக்கு வந்து கோடிங் கொஞ்சோ வருமா சோ ஐ டி ட்ரை பண்ணிக்கலா அப்டி சொல்லிட்டு ம் பிளான்ல இருக்
செரி செரி அது ஐ டி டைப்பன்னு சம்மந்தமே இல்லாமே பி காம் படிச்சிருக்க அபபோ பி காம் முடிச் சு எப்டி ஐ டி ட்ரை பண்ண முடியு பண்ண முடியுமா
ஆமா ஆமா நா ஐனைக் நான்ஐ டியு உண்டு ஐ டியு உண்டு நம்மளுக்கு
ஓ சேரி சேரி
பி காம்க்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு பெனிஃபிட் இருக்குது ஐ டி ட்ரை பண்ணிக்கலா சோ நா வந்து எனக்கு அதுவு இல்லாம
பி. காம் சி ஏ நா முடிச்சது அதுக்கப்புறோ எம் பி ஏ
எனக்கு நா வந்து பி காம் காமர்ஸ் தா போட்டிருக்க பட் வந் எங்க காலேஜ்ல வந்து ல இந்த வருஷோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட்டு இயர்க்கு ஒரு கோடிங் கிளாஸ் லைக் ஒரு பிராக்டிகல் வப்போ அப்டினு சொல்லிட்டாங்கன்னா சோ வந்து சேக் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா தியரிங்க கஷ்டப்பட்டு படிச்சு படிக்கலா இல்ல சும்மா ஒன்த்திட்டு வந்த
ஆ நீ ஸ்பெசாம சி ஏ அந்த பி காம் சி ஏ எடுத்திருக்கலால்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு
எங்களுக்கு காலேஜ்ல அப்டி ஒன்னு இல்லங்க
இல்லையா இருக்குமே நா படிக் கும் போதே இருந்துச்சு இப்ப இல்லைங்கறீங்க
இங்க இது ஓட்ட காலேஜுங்க கொஞ்சோ அப்டிதா ஓட்ட புடிச்சிருக்கு சோ அது இல்ல இங்க
ஏ
சோ வந்து இப்ப இங்க வந்து எடுத்துட்டா பட் இப்ப சொல்லிக்லா பிராக்டிக்கல் உங்களுக்கு ஒன் வைக்கிறோ பட் வந்து எ ப்ரெண்ட் ஸ் ரெண்டு பேர் வந்து செவன் தௌசண்ட் கொடுத்து ஒரு கோடிங் படிக்க போனாங்க லைக் எக்ஸ் எல் சொல்லுவாங்கல்ல பெட்ஷீட்லாம் பண்றது
ஆமா அது எதுக்கு அதுய்போய் செவன் தவுசண்ட் குடுத்து ஃபரெட்ஷீட் எல்லா படிக்கோனு அது ஈஸி தான எக்செல்லு எக்செல்லு ங்குறது எவ்ளோ ஈஸி அது போய் போய் யா காசு குடுத்து படிப்பாங்களா ஆ அ
சப்ஜெக்ட்ட எங்களுக்கு இந்த வருஷோ அது கிளாஸாவவே எடுக்கா ஆரம்பிச்சுட்டாங்க
ஓ ஹோ ஓகே ஓகே ஓகே பரவாலா பரவால் எவ்ளோ ஈஸியா இருக்கு ஸ்கூல்ல பிராக்டிகல்ல
அ இப்ப இந்த செம இன்னு ஃபோர் செமஸ்ட்ரு கண்டிப்பா ஒரு பிராக்டிகல் இருக்கும் நாலுமே கம்ப்யூட்டர் தான்
நறைய என்னன்னா எக்ஸ்எல்லு வந்துட்டு ஃபுல்லா டீப்பா போய் அனலைஸ் பண் அ டீப்பாவு இருக்குது நா எ இப்ப நானே தெரியு அப்டிங்கறனால பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு எக்ஸல்ல தெரியு அதுவே டீப்பா இருக்கறது து நறைய இருக்கு‌ எக்செல்லையே டீப்பா இருக்கறது நறைய இருக்குது இந்த நம்ம அதுல எக்ஸ் எல் ல ஓபன் பண்ணோம்னா மேல இருக்கற அந்த ஃபைலு சேவு இந்த கரக்சென்சு பிளஸ் ஆர் மைனஸு இ நெறைய இருக்கு இல்லையா அந்த இதுல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு அம்பது தாது இருக்கு அப்ப எக்ஸ் செல் தியரிய படிக்குபோது உன்னையு ஜாஸ் எல்லா என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லி ஃபுல்லாவே படிச்சிரலா இல்ல
உம் இப்ப வந்து காலேஜ்னா ஒரு மூணு மாசத்துக்கு இ சப்ஜெட் போகு சோ வந்து அத ஃபுல்லா கிளியர் பண்ணுவாங்க எக்செல் சொல்லிட்டா கிளியர் ஃபுல்லா பண்ணி வந்துருவாங்க அஞ் யூனிட் இருக்குன்னா கிளியர் பண்ணிருவாங்க என் பிரெண்ட்ஸ் போறாங்க அ முணு மாசம்மா லைக் ஈவினிங் மட்டு ஒன்னா ஹவர் போயிட்டு வருவோங்க செவன் தௌசண்ட் பே பண்ணிருக்காங்க சிரிப்பா வருது எங்களுக்கு இல்ல எங்கட்ட சொல்லி காமிப்பாங்க நாங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போரோ பெரிய வேலைக்கு போவோ அப்டின்னு சொல்லுவாங்க நேத்து மேம் சொன்னோனா எங்களுக்கு சீப் வந்துடுச்சு சோ அங்க ஃபேஸ்ச தா பாத்துட்டு இருந்தோ
செரி செரி செரி செரி செரி
ஓகேங்க நம்ம குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது
செரி ஓகே